ஹலோ
ஆ கேக்துங்லா சிஸ்டர்
ஆ எப்டி ஊருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லாருக்க சிஸ்ட்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேங்க
லைஃப்லா எப்டி போய்ட்டு ருக்கு
ஆ ஓகேங்க நல்லா போயிட்டு ருக்கு அப்புறோ என்ன சமைச்சிங்க சமையல் வேலையல்லா முடிஞ்சிங்களா
இல்ல சிஸ்டர் இனிமேல் தா சிஸ்டர் நைட்டுக்கு சப்பாத்தி தா போலான்னு பாக்குறே நைட்டு தா பண்ணணு
சேர் செரிங்க நானும் காலையில ஜூஸ் போட்டு குடிச்சேங்க அது காலையிலயே எப்போவுமே நா வெறு வயித்துல ஜூஸ் குடிப்பே அப்புறோ ஹ ஹாஸ்பிட்டல் போனோ கொஞ்சோ நா வீக்கா இருக்கிறதுனால டாக்டர் வந்து நெறைய ஜூஸ் எடுத்துக்க சொல்லிருக்காங்க நா பாத்தீங்கன்னா காலையிலயே இப்ப நெல்லிக்கா ஜூஸ் குடிப்பேங்க நெல்லிக்கால வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு அதனால நெல்லிக்காவ வந்து ரெண்டு நல்லா முழு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்கல்லங்க இந்த கசப்பா இருக்குமே அந்த நெல்லிக்கா பாத்தீங்கன்னா அந்த நெல்லிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நெல்லிக்கா எடுத்து வாஷ் பண்ணிட்டு அத துண்டு துண்டா நறுக்கி மிக்சில போட்டு நல்லா அரைச்சிப்பேங்க சக்கரைய எல்லாம் எதுவும் போட மாட்டேன் ஏன்னா அது அந்த கசப்புத்தன்மையா இருந்தாலும் அது அப்படியே குடிக் றதா உடம்புக்கு நல்லது அதனால வந்து அத அர ச்சி நல்லா வாடிக்கட்டில வந்து வடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திப்பேன் தண்ணி ஊத்திட்டு அப்படியே குடிச்சிருவேன் ஒரு டைமு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாறை எடுத்து பாட்டில ஊத்தி வச்சுப்பேங்க ஒரு பாட்டில் தண்ணில ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணில வந்து பாத்தீங்ன்னா கலந்து வச்சுப்பே கலந்து வச்சுட்டு அத டெய்லி அ ஃபுல்லா நா குடிக்கிற தண்ணில அப்பப்ப கொஞ்சோ கொஞ்சோ குடிச்சிக்குவே பாத்தீங்கன்னா அது ஏன்னா அது வெறுமன குடிக்கு போது பாத்தீங்ன்னா கசப்பா இருக்கும் அதனால நா அத தண்ணில கலந்து குடிச்சிப்பே நீங்க ஏதாவ்து ஜூஸ் எடுத்துப்பீங்ளா
ஆ நா ஜூஸ் வந்து இதுதா சிஸ்டர் பாதாம் பிசின் தா சிஸ்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவ
எப்டி குடிப்பீங்க அத
நைட்டே இவப் பதாம் பிசின் எடுத்தி ஊற வச்சுட்டு சிஸ்டர் அந்த இது சப்ஜா சீடு அது கொஞ்சோ கூற வச்சுக்குவே கால்ல எச்சி லெமன் ரொம்ப வேற பழோலால்ல லெமன் மட்டுந்தா அதுல ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனூ ஆ இது பாதாம் பிசின் ஆரஸ் பூனு சப்ஜா சீடு லெமன் கொஞ்சோ ஊத்திட்டு குடிச்சிப்பே அப்படி இல்லைன்னா த பசங்களுக்கு வந்து பால் இருக்குல சிஸ்டர் பாலுல சப் பாதாம்பிசின போட்டு குடுத்தோம்னா குடிச்சுக்குவானுங்க த பசங்க ஜூஸா குடிக்க மாட்டானுங்க அந்த பால்ல போட்டு ஆத்தி குடுத்தோனா நாட்டு சக்கரைய போட்டு குடுத்தோனா அது ஏதோ ஜூஸ் ஃபிளேவர் நெனச்சிட்டு குடிச்சுக்குவானுங்க அது ரொம்ப பாடி ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது சிஸ்டர் இங்க கொஞ்சோ அது நல்லது கூட அதுக்கப்புறோம் கருவப்புல எடுத்துப்பே
கருவப்பில எப்டி எடுத்துப்பீங்க
கருவப்புல கொஞ்சோ புதினா கொஞ்சோண்டு இஞ்சி
ம்
போட்டுட்டு மிக்சியில அடிச்சிட்டு ஜ ஜார எடுத்துட்டு தண்ணிய ஆட் பண்ணிட்டு அப்படியே குடிச்சிருவ சிஸ்டர் அது நல்ல முடி வளரு முடி வளர்ச்சிக்கு நல்லது
ம் நா வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் குடி ப்பேங்க பீட்ரூட் ஜூஸ் பாத்தீங்கன்னா ஆ கொழந்தைங்க வந்து பீட்ரூட் ட்ட அதிகமா சாப்பாட்டுல சேத்துக்க மாட்டிக்றாங்க அதனால வந்து பாத்தீங்கனா பீட்ரூட்ட பச்சையா ச தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சிப்பேங்க அரைச்சிட்டு அதுல கொஞ்ஜோ லைட்டா ஏனா அது வந்து கொஞ்ச இனிப் ப்பா தானே இருக்கும் அ தனால வந்து கொஞ்ஜோ சக்கர போட்டுப்பேன் நா சக்கரைக்கு பதிலா நாட்டு சக்கர போட்டுப்பேன் சக்கர போட மாட்டேன் நாட்டு சக்கரை போட்டு வந்து பாத்தீங்கனா கொழந்தைங்களுக்கு காலையில டீ காபிக்கு பதிலா அந்த ஜூஸ் குடுத்துருவேன் நா அப்பறம் பீட்ரூட் ஜூஸ் பாத்தீங்னா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது என்னன்னு பாத்தீங்கனா ரத்தம் வந்து அதிகரிக்கும் நல்லா ஒடம்புக்கு ரத்தத்த அதிகரிக்கும் ரத்தத்த சுத் ஆ சுத்தமும் படுத்தும் அதுனால ம் ஆ பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன் அப்புறம் பாத்தீங்கனா ஏ பி சி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க ஏ பி சி ன்னா இந்த நெல்லிக்கா பீட்ரூட்டு அப்புறம் ஆ இல்ல கேரட்டு எ கேரட் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஆ ஒரு நாள் எடுத்துப்பேன் நான் வந்து ஜூஸ் ஐட்டம் நெறைய எடுத்துப்பேங்க ஒடம்புக்
ஆ நல்லது சிஸ்‌ பசங்களு தண்ணி குடிக்க மாட் டாங்க இந்த மாரி கொடுத்தோனா அவங்களுக் வாட்டர் கன்ட்டன்டுனு உள்ள போன மாதிரி இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் நல்லதுதா பரவால்ல நல்ல ஹேபிட் பழகி வச்சிருக்கீங்க பசங்களுக்கு குடிச்சுப்பாங்களா
ஆ அதெல்லா குடிச்சுப்பாங்க ஏனா நா அப்பேல இருந்தே அப்டியே பழக்கியிருக்கே அதூம் குடிச் ப்பாங்க அப்புறோ பாத்தீங்கனா அந்த கீரை முருங்கை கீரையு பாத்தீங்கனா அவுங்க சாப்புட மாட்டக்கிறாங்க அத வந்து நானு சூப்பா ரெடி பண்ணி அது ஜூஸ் மாதிரி இல்லாமா அத அப்டியே சூப்பா எப்டின்னு பாத்தீங்கனா முருங்க கீரைய பறிச்சிப் அம் தண்ணில முருங்கக்கீர ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு ஜீரகம் கொஞ்சூண்டு மெளகு இதெல்லாம் அப்டியே ஒண்ணு ரெண்டா அம்மிக்கல்ல தட்டி அந்த தண்ணியில இந்த முருங்கக்கீரையும் போட்டு இந்த இதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிருவேன் ஒரு இருவது நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா அந்த முருங்கைக்கீரையோட சத்து ஃபுல்லா அந்த தண்ணியில எறங்கிரும் அப்ப எறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா அத வடிகட்டி குடுத்துருவேன் வடிகட்டி குடுக்கும் போது கொழந்தைங்க கீரை மாரி இருக்கல்ல தண்ணி மாரி தானே இருக்கும் அதனால அத அப்டியே குடிச் ச்சுக்குவாங்க
சிஸ்டர் இன்னொன்னு சிஸ்டர் பசங்களுக்கு அந்த முருங்க காய் இருக்குல சிஸ்டர்
ம்
ஆ அத நல்லா வேக வச்சுக்கோங்க சிஸ்டர் அத இது இது இன்னும் டேஸ்ட்டா இருக்கும் அத நம்ம இது மாரி பண்ணிர்லாம் கிரேவி மாணி பண்ணுங்க வேக வச்சுட்டு அந்த உள்ள இருக்க அந்த சதையெல்லாம் எடுத்துட்டு எண்ணெ ஊத்திட்டு கடுகு இதல்லாம் போட்டு வெங்காயல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு அந்த எடுத்து வச்சிருக்கோல்ல அந்த சதப்பகுதி அதையும் உள்ள போட் அ வெங்காயத்தோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா கரம் மசாலா போட்டுட்டு பெரட்டிட்டு சாதம் வடிச்சிருப்போம்ல சூதான சாதம் அத போட்டு பெரட்டி லைட்டா நெய் பெசஞ்சு குடுத் தோன்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க சிஸ்டர் முருங்க கீரைய விட முருங்க அந்த காய் நல்லது தானே அத எப்டியா கொண்டு போய் கொழந்தைகளுக் குடுக்கலாம்லா இந்த மாதிரி குடுத்தா சாப்ட்டுக்குவாங்க இன்னொன்னு முருங்க பூ இருக்குல சிஸ்டர் அத வந்து அ நெய்யில போட்டு பெரட்டி நெய்யில வதக்கிட்டு இதேதா சேம் தா நாங்க வந்து முருங்க சதைய போடுறோ நீங்க வந்து முருங்கை பூ போறோ அதே வெங்காய தக்காளி போட்டுட்டு அந் தக்காளி இல்ல சாரி வேற வெங்காயோ போட்டுட்டு நெய்லயே வதக்கினு அந்த பூ கொஞ்சோ போட்டுட்டு நல்லா அந்த பூ வந்து மொறு மொறுனு ஆனா ஸ்டேஜ்ஜுல சாதத்த போட்டு கிளறி கொடுத்தனா சாப்டுகுவாங்க அதுல வந்து கொஞ்சோ கடல பருப்பு தாளிக்கிறோல லெமன் தாளிக்கிறோல அது என்னென்ன போடுவோமோ அதே மாரி போட்டு முருங்க பூ போட்டு கொடுத்தன்னா நல்லாருக்கு சாப்பிட்டுப்பாங்க இன்னொன் வந்துட் பீட்ரூட் சொன்னீங்கல்ல அத வந்து நீங்க ஜாம் மாரி பண்ணி குடுக்கலா அது இன்னு நல்லா சாப்டுக்குவாங்க ஹலோ
ஆ அப்டிங்ளா நா வந்து ஜூஸ்
நா ஃபஸ்டு கட் பண்ணிட்டு நல்லா வேக்க வச்சுருவ சிஸ்டர் பீட்ரூட்ட வே அதுக்கு வெந்துட் டிருக்கும் போதே ஒரு நாலு நாலு அஞ்சு வேச்சசம் பழத்த உள்ள போட்டுருங்க அதையு சேத்து வெந்ததுக்கப்புறோ அ மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டு மாரி அரச்சிட்டு அதுக்கப்புறோ என் வடசட்டியில வந்து நெய் உட்டுட்டு அந்த நெய் அதுக்க நெய் சூடானதுக்கு அப்புறோ இந்த அரச்சு வச்சிருக்க பேஸ்டையு உள்ள போட்டு நல்லா கிண்டுணோனா அந்த இது லைட்டா ஜீனி போட்டு லா அந்த இனிப்புக்கு போடனுனா போடல அது நம்ம இஸ்டோ அது பேஸ் கண்டத இது வந்துரு ஜாம் கன்ஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்றோ பசங்களுக்கு சப்பாத்தில இந்த மேர் வச்சு குடுத்தா சாப்பிட்டுக்குவானுங்க
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏ பி சி ஜூஸ்ன்னு சொன்னேலங் சிஸ் ஆ இ சொன்னல்லங்க அது வந்து பா த்தீங்கன்னா நெல்லிக்கா கேரட்டு பீட்ரூட் இது மூணையு மிக்ஸ் ப ஒன்னா அரச்சு குடிக்கிறது அதுவு வந்து ஒடம்புக் கு ரொம்ப சத்துங்க இப்ப எ கேரட் வந்து வந்து ப கேரட்ல வந்து பாத்தீங்கன்னா கரோட்டின்றது இருக்கு அப்புறம் விட்டமின் ஏ ருக்கு அதே மாரி பீட்ரூட்லயு சத்து நெறைய இருக்கு அது வந்து ரத்தத்த அதிகரிக்கு ரத்ததோட அளவ அதிகரிக் கு ரத்தத்த சுத்தப்படுத்து அதே மாரி நெல்லிக்கால்ல பாத்தீங்கன்னா விட்டமின் சி ஒடம்புக்கு குளிர்ச்சி தரு கண் பார்வைக்கு நல்லது ஆ அது இது மூணையு வந்து நம்ம டீ காபிக்கு பதிலா காலைல வெறு வயத்துல எடுத்துக்கிட்டோ அப்டின்னா எந்த ஜூஸ் எடுத்தாலுமே நம்ம காலைல மா காலைல வெறு வைத்துல எடுக்கணு அதாவது சாப்ட்டுட்டு குடிக்கலா இருந்தாலு சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிச்சோனா அதோட சத்துக்கள் வந்து முழுமையா நம்மளுக்கு கெடைக்கு சாப்டதுக்கப்பறனா கொஞ்சோ இதா இருக்கு வெறு வயத்துல எடுத்துக்கு போது நம்புளுக் ஏ அதோட எனரு அம் சத்து நெறைய கெடைக்கு நா வந்து எப்பவுமே ஜூஸா தா குழந்தைங்களுக்கு கொடுத்துரு கே அது முருங்க கீரையுமே ஜூஸா தா குடுத்துருக்கே நீங்க சொன்ன மாரி நா இன்னு செஞ்சது இல்ல நா செஞ்சு பாக்றேங்க சிஸ்டர்
ஆ நல்லா இருக்கு சிஸ்டர் எனக்கு இப்ப ஒரு சிஸ்டர் தா அத சொன்னாங்க ரெசிபி நே ட்ரைப் பண்ணி பாத்தே நல்லா தா இருந்துது நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க எ பசங்க த ஜூஸ் குடிக்க மாட்டானுங்க அந்த முருங்கை கீரை ஐட்டம்ல ஜூஸ் மட் அத்த கூட அந்த நீங்க மெரி ஏபி சி டி ஜூஸ் கூட செஞ்சு குடுத்த குடிச்சிக்குவாங்கங்க அந்த முருங்க கீர ஜூஸ்ல அந்த முருங்க ஸ்மெல் வரு அவனுங் குடிக்க மாட்டானுங்க அந்த காயி அந்த பூ எதுமே ஏத்துக்க மாட்டாங்க அதனால இப்டி சாதத்துல செஞ்சு குடுத்துருவே
நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க பசங்களுக் இன்னா
அதே மாதிரி பாத்தீங்னா மாதுளம்பழமு நா உரிச்சு குடுப்பேங்க சாப்ட மாட்டாங்க அதுனால என்ன பண்றதுனா அரச்சி அது அந்த கடிக்கும்போது சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கா அதுல வெதைகளு இருக்கா சாப் ட்டு முடிக்கிம்போது சே சின்னதா அதனால அவங்க கீழே துப்பீர்றாங்க அதனால என்ன பண்றதுன்னா அதையுமே ஜூஸ் மாரிதா போட்டு குடுப்பே மாதுளம்பழம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அ ம் அ அதுலியுமே விட்டமின் சி இருக்குது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்தத்துக்கு ஊர்றதுக்கு நல்லது ஏ அதுனால வந்து நா மாதுளம்பழோ பழங்கள்லா வந்து குழந்தைங்க மேக்சிமம் சாப்ட மாட்டக்கிறாங்க அதனால நா வந்து ஜூஸாவே போட்டு குடுக் த்துருவேங்க மாதுளம்பழம் ஆப்பிலு இதெல்லா வந்து ஜூஸா போட்டு குடுத்துருவே
ஆ ஓகே சிஸ் ஸ்டர் நல்ல ஹேபிட் பழகி வச்சிருக்கிருங்க ஏ பசங்கள்லா ஜூஸ் குடிக்கற வேலல சிஸ்டர் இந்த கடைல விக்கிற ஏ இ கலந்து வச்சுருக்க அது வேணா குடிப்பானுங்க பாட்ல விக்கிற கலர வேணா வாங்கி குடிப்பானுங்க வீட்ல செஞ்சு குடுத்தா குடிக்கிறதே இல்ல ஆனா இப்ப இப்ப கொஞ்ச கொஞ்சோ குடுத்து ட்ரை பண்ணிட்ருக்கே ஆனா நீங்க ஆரம்பத்துலேருந்தே பழகிட்டீங்க அதனால பசங்க அத எடுத்துக்கிட்டாங்க நா விட்டுட்டே அது இப்ப தா இனிம ட்ரை பண்ணணு
ஆ இனிமே வந்து அத அப்டியே கொஞ்ச கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு இது மாரி ஜூஸ் ஐட்டமா குடுத்து பழகி பாருங்க ஃபஸ்ட்டு வேணான் தா சொல்லுவாங்க அதுக்கப்றோ போக போக பழகிருவாங்க அப்றோ பழகிட்டாங்கன்னா அவங்களே கேப்பாங்க ஆ சேரிங்க ந நாளைக் கூப்பேர்றேங்க
ஆ சேரிங்க சிஸ்டர் பாய் சிஸ்டர்